ஹலோ
ஹலோ
ஹலோ
இப்பதா கேக்குது
ஹலோ கேக்குதா அதா ஏதோட உட்டுட்டு போன
இப்போதா கேக்குது
ஃபுரூ ஃபுரூ
ம்
அதா கேக்குறே எதோட ஓன்ட்ட பேசிட்டு விட்டுட்டு போனே அய்யோ பெருமாளே அதாண்டா கேக்றே எத் அ ஏறியா மீட்டிங் முடிச்சு டாக் கிங் டான ஃடாக்கிங் அகைன்ஸ்டு கேட்டுட்ருந்தே
ஆ அது தா இப்ப சொல்ல விடு ஏ ஸ் டாக்கிங் எகெயின்ஸ்ட்ல தா நிக்கிது
ஃப்ரோ வந் ஆ செரி அதுலயே அவுங்க மேம் அப்டி குடுத்துருக்காங்க சூர்யாது எப்புடி குடுத்திருந்தாங்க தெரியுமா மாலிகுலர் ஆக்டிவிட் டி அகைன்ஸ்ட்னு சொல்லி இந்த ஆர்கானிசம் நேம் அப்டி குடுத்து சைட்ல ஹைஃபண்ட் போட்டு உன்னோட பீடிப் ஃபிடி அதுக்கப்புறோ இந்த காம்பவுண்டா அந்த சைட்ல இருக்குல டை ஹைட்ரோ
ஆ ஆமா
பெட்டோரேட் சின்டேஸ் அது அதுக்கப்புறோந்தா குடுத்துருக்காங்க அதா உனக்கு மட்டு ஏ இப்டி குடுத்துரு
பண்ணிருப்பாங்க போல
ரொம்ப வித்தியாசம் உங்க மேமு ஒரு தனி
சும்மா சொல்லக்கூடாது
அது வேணா கரெட்டு தா ஆனா சூர்யாவ அது பண்ணாத இத பண்ணு இத பண்ணு என்ன எப்டியே டார் சர் பண்ணி எடுத்துட்டாங்க தெரியுமா எப்பவுமே நா இவ்ளோ இரிட்டேட் லா ஆனதே கெடையாது
க்கு மேமுக்கு சூர்யா ரொம்ப பிடிச்சிருக்கும் அது எங்களெல்லா அந்தமாரி எதுவுமே சொல்ல கெடையாது து இத மாத்துப்பா அத மாத்துப்பா அதோட விட்ருச்சு
எதோ ஒரே எதோ ஒரு ஓடுது போல
ஓடற்றவு சூர்யா மட்டுந்தா அந்த அம்மாக்கு புடிச்சிருக்கு
அதா எல்லாத்தையு ஐஸ் வச்சு வச்சுருக்கா
என்னது
சொல்லு சொல்லு
எல்லாத்தையு ஐஸ் பண்ணி வச்சிருக்கான் இன்னிக்கு வந்து வந்தா நா வந்து கே வி சார்ட்ட கரெக்ஷ்ன் வாங்கிட்ருந்தே சரியா
ம்
வந்துட்டு அ வந்து சுசி வந்து நா கரெக்ஷ்ன் பண்ணி குடுங்க சார் அப்டின் சொன்னா
ம்
அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா நா பாக்க தேவையில்ல சூர்யா பாத்து ஓகே சொன்னா போது அப் அப்டின்றாருன்றே சுசி பாத்தா சூர்யாவ டென்ஷன் ஆயிட்டான் பையன்
எனக்கு ஒரு டவுட்டு இப்போ நம்மளுக்கு வைவா வைக்கிறாங்கல்ல
ஆ
யாரலா இருப்பா ஹெச் ஓ டி இருப்பாங்க
நம்ப நம்மளோட கைடு எல்லாருமே இருப்பாங்க
எங்களுக்கு கைடு
உங்களுக் சப்போஸ் உங்க கைடு ஆமா
எல்லா ஸ்டாஃப்ஸு இருப்பாங்க அப்போ
ஆமா சப்போஸ் அந்த ஸ்டாஃப்ஸுக்கு வந்து வேற டிபாட்மண்ட்ல ஏதாச்சி ஐ மீன் நம்ம டிபாட்மண்ட்ல வேற வேற ஏதுக் ஏதாச்சி கிளாஸ் இருந்துச்சு அப்டின்னா லாஸ்ட் டைம் வந்து இந்த இவ்ளோல்லா இருக்கல ஃபுல் கடசீக்லா எடுக்ல நாங்க யூ ஜி படிக்கும் போது மார்ச்சலயே வச்சுட்டாங்க அப்பல்லா கிளாஸ் இருக்கு சில பேத்துக்கு எக்ஸாம் ஹால் டியூட்டி இருக்கு அப்பல்லா வந்து போய்ட்டு அவுங்க வந்துட்டாங்க
ம்
போய ரெண்டு ஸ்டாஃப் போனாங்னா ரெண்டு ஸ்டாஃப் வருவாங்க டீன் டீன் கொஞ்ச நேருப் பாங்கன் நெனைக்கிறே ஒரு பத்து நம்பருக்கு வரைக்கு எப்டி இருந்தாலு நீ எஸ்கேப் ஆக முடியாது கன்ஃபார்ம் இருவது நம்பர் வரைக்கு வச்சு செய்வாங்க அதுக்கப்பறோ மீத எங்கயாச்சு லிபரலா விட்டா உண்டு
ஓ இது வேற இருக்கா சரி ஓகே பாத்துக்கலா
கொஷின்ஸ் வரு கொஷின்ஸ் வராம இருக்காது
கொஸ்டின்ஸ் வருன் எனக்கு எனக்கு அது தெரியுல்ல வீடியோ இருப் இது டீன் இருப்பாங்கலாங் இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகோ அதுக்தா கேட்டே
டீனு வந்து டீனுக்கு டீன் அது டீன தா கேக்கணு ஏனா அவுங்களுக்கு ஒரு நாள் வேல இருக்கு ஒரு நாள் வேல இருக்காது நம்பளுக்கு தெரியாதுல்ல ம்
இதுற பாத்துருக்க
அறவத்தி மூணாவது பக்கத்துல ஒன்னுடைய இமேஜு மேல ஏற மாட்டேங்கிது அதுக்கு ஏதாச்சு வலி இருக் கான்னு பாத்துட்ருக்கே ஏரல அதனால வுட்டுட்டே
எது அந்த டி எஃப் டி பாக்ஸுக்கு அடுத்துள்ள இமேஜு தான
டி எஃப டி பாக்ஸுக்கு அடுத்து உள்ள இமேஜா
ஹோமோ லியூமோ இந்த இமேஜ் தான சொல்ற
ஹோமோ லூமோலா வந்து அத அத வந்து நா பாக்ஸு பெருசு பண்ணிட்டே அதனால அந்த பேஜ்ஜு கரெக்டா அந்த பேஜ்ஜு கவர் அப் பண்ணிட்டே
அ
இது வந்து எத்தனாவது பக்கோனா அறுவத்தி மூணாவது பக்கோ
அந்த இமேஜு ஏறாது
ம் அதா ஏற மாட்டேங்குது
அவுங்க எப்டி அத ஃபிட் பண்ணிருக்காங்கனே தெர்ல ஏறவே மாட்டேங்குது இமேஜஸு
அதா பேஜு நம்பரே கரெக்டா போட்டு குடுத்துருக்காங்க பாரு சூர்யாக்கல்லா அந்த லீஃப் பேஜல்லா வந்து மாறவே இல்ல அப்டியே இருந்துச்சு தெரியுமா
ஏ பேஜு நம்பரு நா போட்டது நீ வேற ஒடனே எல்லா கிரெடிட்டு மேமுக்குல்லா போக்கூடாது ஆ
ஏ இல்ல சூர்யாவ்க்கு அந்த லீஃப் பேஜ் இருக்கும்ல்ல லீஃப் பேஜ்க்கு மட்டு
பேஜு நம்பர் இல்லாம நா நா அத நோட்டீஸ் பண்ணே நா அதைய பாத்துட்டு தா நானு கூப்ட்டு கேட்டே மேம் லீஃப்லயு பேஜ் நம்பர் வருது என்ன பண்றதுன் கேட்டதுக்கு நீங்க தனியா போட்டுக்கோங்கப்பா அப்டின்ருச்சு ஒரே வார்த்தில
ஓ நீ நா மட்டு இது அவனா மட்டு அது அந்த ஓவரால் கம்பரிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்து இதுதானே அது தனியா ஒரு ஹெட்டிங் தானே போர் பாயிண்ட் லெவன் குடுத்துறவா
ஆ குடுத்துரு மது
அறுவத்தி ஏழாவது பக்கோ
ஆ பாத்துட்டே பாத்துட்டே ஒனக்கு அங்க அறுவத்தி ஏழு எனக்கு இங்க எழுவது நீ பேஜ் அப் பண்ணிட்டே வந்திருப்ப போல அதனால எல்லா மேல ஏறிருக்கும் போல
ம் ம் அப்பறோ கன்க்ளூஷன் வந்து அஞ்சாவுது பக்கோ ட்ரெஸ் மாத்தக்குவா நான் இத முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்றோ என்ன பண்ற தெரியுமா உங்க மேம் இத சொன்னாங்ளா இன்ட்ரொடக்ஷன்ல்ல இ இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரோடக்ஷன்ல்ல இப் ப வந்து நீ போட்ருக்கனா அந்த செம்டம்ஸ் வந்து பிரேக் டவுன்னாகி வரக்கூடாது கீழ
ஆ தெரியு ஆ தெரியு தெரியு இப்போ இன்ட்ரொடக்க்ஷன்னா ஒரு இதில கம்ப்ளீட் ஆயிர்ணு அடுத்தது ரிவ்யூ ஆப் லிட்ரேச்சர்னு ஆரம்பிக்கும்னா ஒரு நியூ பேஜ்ல ஆரம்பிக்கிறதுதான
சபாஷ் சில் சபாஷ் அத சொல்லுல ப்ரோ
அப்றோ
இதென்னன்னா என் வோ இந்த அந்த அந்த கடசியா அந்த கன் அ கன்க்ளூஷன் பக்கோ இல்ல எதாச்சு ஒரு பக்கத்த எடுத்துட்டு சொல்லுனே இப்டின் கணக்கு சொல்றே இப்ப எந்த பேஜ்ல இருக்குனாச்சி சொல்லு
நா லாஸ்ட்யியர் ரெஃபரன்ஸுக்கு முன்னாடி உள்ள பேஜ்ல இருக்கே
எல்லா முன்னாடி உள்ள பேஜ்ஜுனா அந்த கன்களூஷன்ல இருக்கியா
ஓவரால் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட்டுன்ட்ருக்குல்ல அதுல இருக்கே
ஆ செரி ஓவரால் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்டுன்ட்ருக்குல்ல அதுல வந்துட்டு அந்த ஃபஸ்ட் சென்டன்ஸு இப்ப வந்து அந்த அந்த சென்டன்ஸ் வந்து கீழ போகுணு நெக்ஸ்ட் பேஜுக்கு வர்ணு சரியா இன்டெங்ரேட்டிங் தே ரிசர்ச் ஃப்ரம் மலுகுலர் டாக்கிங் கிப்பி ஏ
ஆ தெரியிது அந்த ரெண்டு லைன் மட்டு வேற பேஜ்ல இருக்கு அதனால தான
ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு இல்ல இருசாமி இருசாமி நா உனக்கு இத அனுப்பிவுட்டுட்டு அதுக்கப்றோ எக்ஸ்பிளைன் பண்றே அப்போதா புரியு வெய்ட் பண்ணு கொஞ்ச நேரோ ஆமா ஏ நேச்சுரல் ஆண்டிபேட் அப்படின்லா போட்டிருக்க த நேச்சுரல் சி வி தட் ஷோஸ் ப்ராமிஸ் ஃபார் அப்டிஸ் அப்டிலா குடுக்க கூடாதா கேண்டிடேட்டுன் குடுத்துருக்க
அதெல்லா சாட் ஜி பி டி மது
ஓ செரி முத்து சாட் ஜி பி டி எப்டி பொய் சொல்ல போத் சொல்லு சொல்லாதுன் நா சொல்ல மாட்டே
இல்ல கூகுள் மேப் பொய் சொல்லாதுங்கற மாதிரி இருக்கு நீ சொல்றது
ஏ டி எம் இ டி அன்லைசஸ் தான
அ ஆமா
ம் அப்பறோ ஏ ஏ டி எம் இ அன்லைசஸ்னு போட்ருக்கீங்க
தெரியில நம்மளுக்கு டாக்கிங் பத்தி ஒன்னுமே தெரியாது
டாரு வேற செரி அப்பறோ எங்க சம்மரி காணோ
சம்மரி நா போட்ல
யா
சம்மரி இப்போ தேவல்லன் நெனைக்கற
அவ போட்ருக்கா
இல்ல எங்கள போட சொல்ல என்ன எங்கிட்ட சொல்லும் போது இரு பாக்கறே மேம் பேசிருக்காங்களான்ட்டு இல்ல எங்கிட்ட எது சொல்ல ரெஃப்ரென்ஸ் ஆட் பண்ணுங்க இன்ட்ரோ அதிகப்படுத்துங்க ரிவ்யூ ஆப் லிட்ரேச்சர் போடுங்க அது மட்டுந்தா சொன்னாங்க அதுக்கப்றோ அந்த ஆண்டி மைக்ரோ பில் போடுங்கன்ட்டு வேற எது சொல்ல
ம் ம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாரி சொல்லிருக்காங்க உங்க மேம் ஆமா எல்லாமே உங் மேமே போட்டு குடுப்பாங்க வா நா பாதி டீசஸ் போட்டு குடுத்ததுலதா உங்க மேம் கரெக்ஷன்க்கே அனுப்பிருக்காங்க சும்மா எல்லா க்ரெடிட்ஸு உங்க மேம்க்கே சொல்லாத
சேரி சேரி
செரி இரு நா சேவ் பண்ணியே உனக் அனுப்பறே அப்பறோ இதுல எக்ஸ்பிளைன் பண்ற இன்னு நம்ப இமேஜ் இது பண்ணனு
இது பி டி எஃபா அனுப்பு
பி டி எஃபா வா
அலைன்மெண்ட் மாறு இல்லனா
அலைன்மெண்ட் மாறுமா ஏய் நீ லேப்டாப்லதான ஓப்பன் பண்ற
லேப்ல தா ஓப்பன் பண்ற இருந்தாலு அலைன்மெண்ட் மாறு
அம்மா கூப்ட்டாங்க ம்மா என்னது புரியில
லேப்டாப்பா இருந்தாலுமே அலைன்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகு ஒரு சில டைம்
ஓ மை காட் சரி ஓகே வெயிட் அ செகண்ட்
வேடு சென்ட் பண்ணு பி டி எஃபு சென்ட் பண்ணீர் ரெண்டுமே அனுப்பீர்
செரி நாளைக்கி ப்ரியாணி ஒரு முட்ட ஓகே
ஓகே
இல்ல இல்ல ஆம்ப்லேட்
சேரி வெஜிடபிள் பிரியாணி ஓகேவா
ஏய் சிக்கன் ப்ரியாணி
காலேஜுக்குள்ள தான் நீ பிரியாணி கேட்ட நம்ம காலேஜுக்குள்ள ஏது சிக்கன் பிரியாணி
இல்லன்னா சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ்
சேரி சேரி வாங்ய் தர வாங்ய் தர
வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிடுறத வெ ட்டு ரொம்ப நாள் ஆச்சு எப்ப மறுபடியும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சுட்டுவேஷன் வருதோ அப்பதான் சாப்பிட மாட்டேன் இப்பயுமே சாப்பிட கூடாது என்ன தெரியுமா இது இது பேரென்ன ஆ சித்திரை மாசோ ஆனா நான் என்னா பண்ணே தெரியாத்திரமா அன்னிக்கு ஒரு நாள்